அடே எப்டி
நா நலமா இருக்கே நண்பரே நீங்க எப்படி இருக்கீங்க?
உம் நானு நலமா இருக்கே இன்னிக்கு நம்ம வந்து காடுகள பத்திதா நம்ம பாக்கலா இப்ப வந்து காடு அப்படினது வெறும் மரம் மட்டு நம்ம சொல்லிட முடியாது. மரங்கள் நிறைந்த பகுதி அது மட்டு இல்லாம அது பூமியின் வந்து உயிர் மூச்சு மனி தரு மனிதர்கள் வந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிங்க இந்த நுண்ணுயிர் இது அனைத்துக்மே பாத்தீங்கனா வாழ்வாதாரமா காடு தா இருக்குது. அதே மாதிரி நம்ம மழை வந்து காலநிலை, காற்று, நீர், மண்வளம் இது எல்லா மே வந்து காடுகள் தா கட்டுப்படுத்துதுனே நம்ம சொல்லலா இப்ப காடு அப்டின்னா அ அதிக அளவுல மரங்கள் அங்க காணப்படு காட்ல அங்க அது மட்டு இல்லாம பல உயிரினங்கள் வந்து ஒன்றோட ஒன்னு சார்ந்து தா அங்க வந்து வாழு இது வந்து இயற் கூடிய அமைப்புன் கூட நம்ம சொல்லலா அதே மாரி உயிரியல் சமநிலையுமே வந்து பாதுகாக்கு வந்து இயற்கை சூழல் தா அது மட்டு இல்லாம இந்த காடுகளுடைய முக்கிய அம்சங்கள்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து மரங்கள் வந்து அதிகமா காணப்படும் அது மட்டு இல்லாம இந்த துல பல்வேறு உயிரினங்கள்லா வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாரி மழை மற்றும் காலநிலையுமே இது வந்து பாதிக்கும். இங்க தா பாத்தீங்கனா அதிகமா ஆக்சிஸன் வந்து உற்பத்தி செய்ய முடியிது. அப்ப காடுகளுடைய வகைகள்லே பாத்தீங்கனா வெப்பமண்டல மழைக்காடுகள் சொல்லுவாங்க இங்க வந்து ஆண்டு முழுவதுமே வந்து மழையா தா இருக்குமே இந்த எடத்துல அதே மாரி அங்க ரொம்ப அடர்ந்த மரங்கள் தா அதிகமா காணப்படுமே அங்க வந்து உயிரின வளம் வந்து அதிகமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இப்ப இலையுதிர் காடுகள்லா பாத்தீங்கனா இங்க வந்து கோடையிலுமே பாத்தீங்கனா இலைகள் வந்து உதிர்ந்துட்டு தா இருக்கு இது வந்து இந்தியாவுல தா அதிகமா காணப்படு. அது மட்டு இல்லாம மு முள்ளு காடு அப்டின்ட்டு சொல்லலா. இங்க வந்து குறைந்த மழை பகுதிகள்ல தா இது வந்து வளருமே எது இந்த முள் செடிகள் அப்டின் சொல்லுவாங்க. இது வந்து அதிகமா இந்த குறைந்த ம மழை பகுதிகள்ல தா இது வளரு. அதே மாரி மாங்குரூஃப் காடுகள் அப்டின்ட்டு சொல்வாங்க. இது வந்து கடற்கரை பகுதிகள்லா இது அதி கமா வள வள வளர்னு வளருமே அது வந்து உப்பு நீர்ல தா அந்த மாங்கரூ காடுகள்லா பாத்தீங்கனா உப்பு நீர்ல தா அதிகமா அது வளருமே அதே மாரி காடுகளுடைய முக்கிய ஒரு முக்கியத்துவோ அப்டின் பாத்தீங்கனா இந்த ஆக்சிஸன் வழங்குதல் அப்டின்ட்டு நம்ம சொல்லலா முக்கியமா இது வந்து மரங்கள் வந்து ஒளி சேர்க்கை மூலமா நம்மளுக்கு ஆக்சிஸன வெளிப்படுத்துது இது வந்து ஒளி சேர்க்கையின் சமன்பாடு கூட இத நம்ம சொல்லலா அதே மாரி மழைல்லா உருவாது பாத்தீங்களா இப்ப மரங்கள்லா பாத்தீங்கனா நீராவியா வெளிப்படுத்துது அப்ப மேகங்கள் வந்து உருவாகுது அப்ப வந்து மழை வந்து மறுசுழற்சியை பாதுகாக்கப்படுது இப்டின் கூட சொல்லலா அதே மாரி மர வேர் பாத்தீங்கனா மண்ணை பிடிச்சு தா அது வச்சிருக்குமே அப்பதா அது வந்து உயிர் வாழு அதே மாரி உயிரினங்களுக்கு வீடு அப்டின்னாலே அதே இந்த மருத்துவ பயன்கள் அப்டின்னா பல காடுகள் இருந்து காட்டு மூலிகைகள்லா தயாரிக்கப்ப ஆஹ் தயாரிக்கப்பட்டு இன்னு வந்துட்டு தா இருக்குது உதார்ணத்துக்கு வேம்பு, நெல்லி மஞ்சள், அஸ்வகந்தா இதெல்லா பாத்தீங்கனா ஒரு நல்ல மருத்துவ பயன் உள்ளதுங்க இவங்கல்லா எப்டின்னா காடுகள் இருந்து தா நெறைய அ பயன்படுத்துறாங்களே அதே மாரி பொருளாதார பயன்கள்லா பாத்தீங்கனா காடுகள்ல நெறையவே இருக்குது இப்ப மரப்பொருளு தேனு, காகிதோ, கம்பு மூலிகை எ இது எல்லாமே பொருளாதார பயன்னு நம்ம சொல்லா அதே மாரி இந்தியாவின் காடுகள்ல பத்தீங்கனா உயிரின வளநாடுகளிலுமே ஒன்றுனே நம்ம சொல்லலா இப்ப தமிழ்நாட் டுடைய காடுகள்ல பாத்தீங்கனா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அடந்த காடெல்லா அங்க இருக்குமே அங்க வந்து உயிரின வளோ வந்து அதிகமாவே அங்க காணப்படுது இப்ப நீங்க இந்த காட்டுல வாழக்கூடிய உயிரினங்கள பத்திலா நீங்க என்ன நெனக்கிறீங்க நண்பரே
மிக அழகா சொன்னீங்க காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்டின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கேள்வில, பொதுவா உயிரினங்கள் அப்டின்னு சொல்லிட்டு சமவெளி பகுதிகளாகட்டு காட்டு பகுதிகளாகட்டு எல்லா எடங்கள்லியு மாறுபடுது அப்டின்னே சொல்லலா குறிப்பா நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோ எல்லா உயிரினங்களு எங்க இருந்து வந்தது அப்டின்னா காடுகள்ல இருந்துதா வந்து சமவெளிப்பகுதிகளுக்கு வந்துச்சு அப்டின்னு சொல்லி சொல்றோ ஆனா குறிப்பா அதுலயு என்ன சொல்ல வர்றனா உயிரினங்கள் உருவானதே கடல்தா கடல்ல இருந்துதா அதோட படிநிலைகளே உருவாகுது அப்டின்னு சொல்லிட்டு பல வரலாற்று ஆராய்சியாளர்களு சொல்றாங்க அப்டி பாக்கும்போது நீ நம்ம இப்ப கடல காடுகள்ல இருந்து நம்ப கேட்டோ இப்ப இந்த சிங்கம் சிறுத்தை இந்த புலிகள் இவைகள் எல்லா என்ன சொல்லது காட்டு விலங்குகளா நம்ப படிச்சிருக்கோ நம்ம கண்கூடா பாத்துருக்கோ அப்ப அவைகள் எல்லா எங்க வழணு அப்டின்னா கா ட்லதா வாழனு ஏன்னா ஏனா அவைகளுக் க்கு நமக்கு நெறைய சண்டைகள் வரக்கூடு விலங்குக்கு மனிதர்களுக்கு இடையான பெருமளவுக்கு தொடர்புகள் இல்லாமதா இருக்குணு குறிப்பா இது போன்ற பயங்கரமான விலங்குகள் எல்லாமே காடுகள்ல வாழ்வதா நல்லது இதுவே வந்து நம்ப காடுகள வந்து அழிச்சிட்டு நம்ப போய் அங்க வீட்ட கட்டி நம்ம அங்க வாழ்ந்தோம்னா என்ன ஆகு அது வந்து நமக்கு பெருமளவுக்கு பாதிப்ப ஏற்படுத்து அப்டினே சொல்லலா குறிப்பா நம்ம பாருங்களே இந்த மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மக்கள பாருங்களே அவங்கல்லா வாழ்றாங்க குறிப்பா இந்த கொடைக்கானல் மலைகளா இருக்கட்டு ஏலகிரி மலை நீலகிரி மலை இப்படி பல மலைகள்ல வாழக்கூடிய மக்கள்லா வந்து அ மி கவும் எச்சரிக்கையாதா வாழணு ஏன்னா வந்து யானைகள் தாக்குதல் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யானைகளோட போக்குவரத்து வழிய நம்ம மறச்சோனு வச்சுக்கோங்களே அது எதுல கொண்டிவுட்டுரு அப்டின்னா அ மனிதர்களுக்கு பெருமளவுக்கு உயிர்இழப்புல கொண்டு போய் வுட்டுரு அ நம்ம நெறைய செய்திகள்ல பாத்திருக்கோ அந்த யானைகள் வந்து மிதிப்பட்டு அ யானை பாகன் உயிரிழப்பு அ இல்ல போ யானை தாக்கி அ வே தோ தேயிலை தொழிலாற்றல் உயிரிழந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்றோ இப்ப இது போன்ற அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வந்து அந்த சூழல் சுற்றுச்சூழல்னு சொல்லுவோ அந்த சூழல்க் கு ஏற்றவாறு இருந்தாலு கூட நாம் வந்து அவங்க முறையா பராமரிச்சி நாம் வந்து அவைகளுக்கு எந் த விதமா இடையூறு செய்யாமத்தா மனுச வாழணு அப்டிங்கிறதா அது வந்து தேவையான ஒன்னாவே மாறிப்போச்சு அப்டின்னு சொல்லிட்டு தெரியுது இப்ப இதே போல இந்த விலங்குகளாகட்டு இல்ல பறவைகள பாருங்களே நமக்கு தெரிஞ்சி இந்த காகம் குருவி அ குயிலு இவைகள் தா நமக்கு வந்து பறவைகளா நம்ம இங்க பாக்குறோ ஆனா காடுகள்ல ம மனிதர்களே குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல்லா பாருங்களே மனிதர்களே கண்ணுல காணாத பல உயிரினங்களு குறிப்பா சிறு பூச்சி இனங்களாகட்டு பறவை இனங்களாககட்டு இவைகள் எல்லா காணப்படும் ஏன்னா அடர்ந்த காடுகள் தான மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே அடர்ந்த காடுகள்தா அந்த அடர்ந்த காடுகள்ல இருந்தும் ஆராய்ச்சி பண்ணாம எவ்ளோ மூலிகை செடிகளாகட்டு இன்னு எவ்ளோ உயிரினங்களாகட்டு எல்லாமே இருக்குது அ பல பல சமீபத்திய செய்திகளா இருக்கட்டு பல கட்டுரைகளாகட்டு எவ்வ எல்லாத்துலேயு வந்து அ புதுசு புதுசா சா வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த புதிய புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்டினு சொல்லி சொல்றாங்க அப்ப இது எல்லாமே புது புது உயிரினங்கள் இவைகள் எல்லாமே மனிதர்களுக்கு கண்டிப்பா உதவக்கூடியது ஏன்னா நம்ம பல நீங்களே சொல்லி இந்த மூலிகை செடிகள் இவைகள் எல்லா காடுகள்லதா கெடைக்குது அப்ப இவ்ளோ வளங்களு இவ்ளோ நன்மைகளு இந்த காடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிரங்களு வாழ்ந்தும் கூட நம்ம அரசாங்கங்கள் வந்து எதுக்குத்தா வந்து இப்டி அ ச சரியாக பின்பற்றுவது இல்லை அப்டின்னு சொல்லலா ஒன்னு அதுக்குனு தனியா ஒரு நிதி ஒதுக்கி என்ன பண்ணு அப்டின்னா காடுகள்ல இன்னும் இந்த அடர்ந்த காடுகள் சொல்லக்கூடிய அந்த காடுகள்ல என்னென்ன புது புது உயிரினங்கள் இருக்குது புது புது மூலிகை செடி செடிகள் இருக்குது இவைகள் எல்லா மனிதனுக்கு எந்தளவுக்கு உதவு இதுல ஏதாச்சு ஒன்னு கண்டுபிடிக்க முடியுமா இப்டி புது புது ஆராய்ச்சிகளு புது புது சிந்தனைகளும வந்தா மட்டுந்தா மனிதர்களுக்கு நல்ல ஒரு பயன்தரு அப்டின்னு சொல்லலா ஏன்னா இன்னைக் கி வந்து பாருங்களே நோய்கள் அதிகமாயிருச்சி அதற்கேத்த மருந்துகள் வந்து ஆங்கில மருத்துவத்துல வந்து ரொம்ப கடினமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கா பல வருடங்கள் ஆக்குறாங்க ஆனா வந்து க இறைவன் வந்து ஒரு உயிர படைக்கிறா அப்டின்னா அந்த நோய்கள குடுக்கிறா அந்த நோய்க்கு ஏத்த மருந்தும் அ இந்த உலகத்துல இருக்கு ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அத பத்தி எதுமே எந்த கண்டுக்றது இல்லா அப்டினு அப்ப ஆராய்ச்சிகள அதிகப்படுத்தி தி இயற்கையான அந்த மூலிகள்லா இருக்கட்டு இல்ல இது போன்ற மூலிகள்ல அ நோய்களுக்கான மருந்த வந்து நம் கண்டுபிடிக்காது யாரோட தவறு மனித தவறுதா அப்டின்னு சொல்லிட்டு அ இந்த காடுகள்ல வாழக்கூடிய விலங்குகள் உயிரினங்கள் எல்லாமே மனிதர்களுடைய தேவைக்காக மனிதர்களுடைய ந தேவை க்காக உள்ளது அப்டின்னு சொல்லிட்டு நா தெளிவா இங்க சொல்ல வரே இது மட்டு இல்லைங்க நீங்க உயினங்கள்ல சொல்லும்போதும் அந்த ஒவ்வொரு விலங்குகள சொல்லும்போது அ இதனால நமக்கு நன்மைகள பத்தி நா சொன்னே இனிமே தீமைகள பத்தி நா உங்கள்ட்ட நெறைய சொன்னே ஏனா மனிதர்களுக்கு விலங்குக்கு இப்டி சண்டைகள பத்தி நா சொல்லியிருந்தே அ இப்டி அடுக்கிக்கிட்டே போலா இந்த நிகழ்வுல பத்தி நீங்க வந்து இந்த காடுகள்ல அ என்ன பொருளாதார முக்கியத்துவம் அப்டின்னு சொல்லி நெனைக்கிறீங்க
ரொம்ப அருமையா பேஸ்னீங்க கண்டிப்பா இப்ப பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய உற்பத்தி வருமானம் வேலை வாய்ப்பு வணிகம் இல்ல வளங்களின் பயன்பாடு இது எல்லாமே சார்ந்ததுன் தா நம்ம சொல்லலா அது மட்டு இல்லாம காடுகள்ல பத்தீங்கன்னா இந்த அன எல்லாத்துக்குமே ஆதரவாாதா செயல்படுது இப்ப மர பொ மரப்பொருள் மூலோ என்ன வருமானம் அப்டின் பாத்தீங்கன்னா காடுகள் வழங்கும் முக்கிய பொருளே பாத்தீங்கன்னா மரம்னே சொல்லலா ஏனா ம ரந்தா ஆதாரமே அதுக்கு அப்ப மரங்களின் பயன்பாடுகள்லா பாத்தீங்கன்னா வீடு கட்றதுல மேஜை நாற்காலி த அது தயாரிக்கிறாங்க கதவு ஜன்னல் கப்பல்லா தயாரிக்கிறாங்க இது எல்லாமே எது மூலியமா கெடைக்குது காடு கள் மூலியமாதா கெடைக்குது அப்ப மரங்களே முக்கிய வகை முக்கிய வகையான பாத்தீங்கன்னா தேக்கு சந்தனம் வேங்கை மூங்கில் இது எல்லாலாமே சொல்லலா இதெல்லா ரொம்ப முக்கிய எடத்தையே பெறுது அது மட்டும் இல்லாம காகித தொழிலுக்கு பத்தீங்கன்னா காடுகளின் பங்கு அதிகம் தேவைப்படுது இப்ப காகியம் தயாரிக்கவ மரக்கூழ் வந்து பயன்படுது இல்லைங்களா அப்ப பயன்படும் மர மரங்கள்லா அது எது மூலியமா பதப்படுனா யூக்கலிப்ஸ்ட் வந்து அப்டின்னு ஒரு மரம் இது வந்து மூங்கில் சவுக்கு மரம் காகிதத்தின் பயன்பாடுகள் தா இந்த இதுல வந்து அதிகமா நமக்கு கெடைக்குது அப்ப புத்தகங்கள் செய்தித்தாள்கள் அலுவலக பயன்பாடு இதனால வந்து ஆயிரக்கணக்கானக்கு வந்து வேலையு கெடைக்குது இதனால அவங்களுக்கு வேலை வேலையு அவங்களுக்கு கெடச்சு செய்றாங்க அது மட்டு இல்லாம இப்ப மருத்துவ மூலிகை எல்லா சொல்னு இல்லைங்களா இப்ப மருத்துவ மூலிகை மற்றும் அந்த பொருளாதாரல்லா பாத்தீங்கன்னா இந்த மாரி காடுகள் தா பல அரிய மூலிகைகளாம் நம்மளுக்கு கெடைக்குது முக்கிய மூலிகையா நம்ம என்ன சொல்லலானா வேம்பு நெல்லி அதிமதுரம் அஸ்வகந்தா இது எல்லாமே நம்ம சொல்லலா இவை எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் போன்ற பல துறைகள்ல பாத்தீங்கன்னா இதெல்லா பயன்படுத்தப்படுது அது மட்டு இல்லாம காட்டு பொரு ட்கள் மூலமா வருமானம் வந்து மரங்களை வெட்டாமல் கிடைக்கும் பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதெல்லா மரத்த வந்து நம்ம ஆ அத அத வெட்டிதா மத்த இந்த பொருள்ளா செய்ய முடியுது கெடைக்குது இப்ப இதெல்லா வெட்டாமலே நம்ளுக்கு கெடைக்க கூடுனா தேனு காட்டு தேன் பாத்தீங்கன்னா விற்பனை மூலம் வருமானம் நல்லா கிடைக்கு காட்டு தேன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ம மக்களுக்கு உடனே எல்லா கெடைக்காது அது வந்து ரொம்ப ரேர்னே நம்ம சொல்லலாம் அதே மாரி லா வர்ணம் மற்றும் அலங்கார பொருட்கள் வந்து இதுல பயன்படுத்துறாங்க அடுத்தது பிசின் இது வந்து மருந்து மற்றும் தொழிற்சாலைகள்ல பயன்படுது அடுத்தது மூங்கில்லாம் பாத்தீங்கன்னா இல்ல கூட சம் கூடை மர சமான்கள்லா நல்லா செய்ய முடியும் அது மட்டும் காகிதமு தயாரிக்க இது பயன்படுது இப்ப வேலைவாய்ப்பு உருவாக்கலா பாத்தீங்கன்னா காடுகள்ல வந்து பலருக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற தராங்க அப்ப வேலைவாய்ப்பு கிடைக்கும் துறைமுகல்லாம் பாத்தீங்கன்னா வனத்துறை மரம் வெ அங்க வந்து பாத்தீங்கன்னா மரம் வெட்டுதல் காகித ஆலையில பாத்தீங்கன்னா மூலிகை சேகரிப்பு சுற்றுலா கிராம மக்களுக்கு ஆ தார ஆதாரமே காட்டு பகுதியில் வா வாழ்ற மக்கள்தா அங்க வந்து தேன் சேகரிப்பு நடக்குது மூலிகை பொருள்லா விற்பனையாகுது மூலிகை பொருட்கள்லா தயாரித்தல் வந்து தயாரிக்கிறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களால வாழவு முடியுதுனே சொல்லலா அப்படி இருக்கிறப்ப இப்ப சிறு தொழில் வளர்ச்சி எல்லா பாத்தீங்கன்னா குடிசை தொழில்லா இருக்குதுங்க அவங்கல்லா வந்து இந்த கூடை பின்றது மரபொம்மை செய்யறது கைவினை பொருள் செய்யறது மூங்கில் பொருட்கள்லா கிராமங்கள்ல போயிட்டு விக்கிறது இது போல நடக்குது இன்னைக்கு நம்ம இந்த காடுகளை பத்தி ரொம்ப அருமையான முறையில தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நண்பரே
நன்றி